ஹலோ
இதோ இப்பதா சும்மா படுத்துட்டு இருக்க நானு நீ என்ன பண்ற
நானு படுக்கணுல டைம் வேற ஆயிடுச்சு
அதா ஒன்னு இல்ல நாளைக்கி இதா இது எ பைய கபடி மேட்ச் வேளாடுற க்ரோண்ட்ல சேரி அது விஷ்யமா அங்க வர சொல்லிருந்தாங்க பிட்டி சாரு உன்ன கூப்ட சொன்னாங்க சேரி நாளைக்கு வந்துறியா நீ அங்க ஒரு எக்சேஸ் மாரி பண்ணிக்கலா நம்ப
என்ன எதுக்கு கூப்ட்டாங்க கபடினா கிரௌண்ட்லதா வேளாயாடுவாங்க வேற எதுல வேளாயாடுவாங்க என்ன எது கூப்ட்டாங்க
தெர்ல அந்த சார் சொல்லியிருந்தாரு ஏதோ ஓ ஓ பொண்ணேயு சேத்து இருந்தியாமே கபடி மேச்சல செரி அதனால கூப்டு இருந்தாரு வரியா
அப்டியா எனக்கு தெரியவே தெரியாதே எ பொண்ணு என்ட கேட்காமே நேம் குடுத்துருப்பானு நெனைக்கிறே செரி நா கேட்டு பாக்றே அவட்ட கேட்டு பாத்துட்டு நா சொல்றே நாளைக்கி வரேன்னா என்னன்னு
சேரி சேரி பாத்துட்டு வா அப்றோ ஒன்னு இல்ல இன்னைக்கி என்ன சமச்ச
இன்னைக்கு வந்து என்ன அது மட்டன் செஞ்சே நானு கொஞ்சோ முட்ட அப்றோ மீனு
மட்டனா நா வந்து பிரியாணி சென்டே சிம்பிளா பிரியாணி தாளிச்சுட்டே ஒன்னுல்ல நா மட்டன் பிரியாணி செஞ்சேன் நீ மட்டன்
மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சே கொஞ்சோ திக்காவு இருக்கு செஞ்சு விட்டுட்டே சாப்ட்டா சாப்டுங்க சாப்டாட்டி போங்கன்னு
ஏ என்ன அவ்ளோ வெறுப்பா சொல்ற நீ ரசோ வைக்கலையா கூட
நீ வேற ஒரே சண்ட இன்னிக்கி செஞ்சுட்டே இருந்தே வந்து எங்க மாமியார் தண்ணி ஊத்தி விட்டுட்டாங்க மட்டன் குழம்ல ஒரே எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு அதா எதுவு ரசமு செய்ல ஒண்ணு செய்ல நா அப்டியே விட்டே
சேர் சேரி விட்டு தொல எல்லா வீட்லயு இதே பிரச்சனதா சேரி நாளைக்கு அந்த ஒரு கம்பல் போட்ருந்தல்ல நீ நல்லா இருந்தது எங்க வாங்னது அது ஃபங்க்ஷன்ல பாத்தனே
எப்ப பாத்த நீனு எனக்கு தெரியவே தெரிய எந்த கம்பல் கேக்ற
அந்த ப்ளூ கலர்ல ஒரு கம்பல் சூப்பரா இருந்தது ஒரு ஸ்டோன்ல வச்சு போட்ருந்தியே
அப்டியா அது உடஞ்சே போயிடுச்சு நா போட்டுந்தா வந்தேனக் கி அன்னைக்கி வரும்போதுதா உடஞ்சு போயிச்சு அது எங்க வாங்கனேன்னு தெரியல ஞாபகம் இல்லையே
அது நல்லா இருந்தது அது எனக்கு வேணு அதே மாதிரி பிளாக்ல வேணு ஏனா பிளாக் கலர் சாரி ஒண்ணு வச்சிருக் கே அதுக்கு மேச்சா போட்லா தா உன்ட கேக்கிறே
அப்டியா பிளாக் நல்லாவா இருக்கு உனக்கு
நல்லாதா இருக் கு நா வெள்ளையா தானே இருக்கே எனக்கு நல்லாதாருக்கு பிளாக்கா இருக்குறவங்க போட்டாதா ஒரு மாதிரி ஆய நல்லா இருக்காது ஆ நா நல்லா கலரா தானே இருக்கே நா கட்னா நல்லாதா இருக்கு
நா நேர்ல பாத்தேனே கலராலா ஒன்னு தெரியவே இல்ல ஒரு மாதிரி இருக்க நீனு பாக்கவே
அது கொஞ்சோ டேன் வந்துச்சு ஃபேஸ்ல அதுக்கு என்ன யூஸ் பண்லா
டேனுக்கு வந்து என்ன கொஞ்சோ அந்த இதுல்லா இருக்குல்ல முல்தானி மெட்டி அதல்லா வந்து கொஞ்சோ போட்டா வெள்ளையா அவாங்க எனக்கு என்னமோ நீ வெள்ளையா இருக்க மார்ல்லா தோணல
இல்ல வெள்ளையாதா இருந்த நல்லா செம்ம கலரு நானு சின்ன வயசுலலா அப்றோ எங்க இங்க வேலைக் குலா போனனா அப்டே கருப்பாயிட்ட கொஞ்சோ ரொம்ப கருப்பா இல்ல ஒரு அளவுக்கு இருக்க அதுக்குதா ஏதா ச்சு பண்ணி போடனு அதா உன்கிட்ட கேக்கலான்ட்டு அந்த சாரிக்கு மேச்சா என்ன பிளவுஸ் போடுலா
எந்த சாரி சொல்ற அந்த மயில் கலர்ல வச்சிருந்தியே அதுவா
அதுக்கு கேக்கல பிளாக் கலர் சொன்னன்ல அதுக்கு என்ன பிளவுஸ் போடலானு கேக்கற
அதுவா அதுக்கு வந்து ச போடுலா பிங்க் போலா டார்க் பிங்க் போட்டா நல்லா இருக்கு கோல்டு கலர் போட்டா நல்லா இருக்கு பிளாக் சாரீக்குலா ஆனா உனக் கு நல்லாவே இருக்காதே பிளாக் கலர் அதா பாக்குற
சில்வர் கலர் போட்லால பிளைன் சில்வர் நல்லா இருக்காது
அது என்ன சொல்லு சில்வர் போடலா ஆனா இந்த ஜாக்கெட் ஒரு மாதிரி இருக்கு கச்ச கச்சன்னு இரு க்கு இப்ப வெயிலுக்கு அதனால நீ வந்து காட்டன்ல அந்த மாரி வேணா ட்ரை பண்ணி பாரு
சேரி சேரி ஓகே அப்றோ நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன செய் போற வீட்ல
நாளைக்கு என்ன இன்னிக்கே வந்து இப்டி பண்ணிட்டாங்களா நாளைக்கு நா செய்றதாவே இல்ல அவுங்களே செஞ்சு கிட்டு அப்டின்ற மாரி நா இருக்க
சேரி விட்று அப்ப அவுங்க செய்யறேன்னு சொல்றாங்கல்ல
ஆமா அவங்களே செஞ்சுக்கிட்டு அப்டின்னு தா இருக்க வீ ட்ல யாரு எது கேட்கவும் மாட்டறாங்க நா சொன்னா அதா விட்டுட்ட
சேரி சாப்பாடுலா வெடிப்பிய நீ
ஆ சாப்பாடுலா வந்து வடிப்ப அதா கொஞ்சோ வந்து சமையல்லா கொஞ்சோ சுமாரா தா செய்வ அதுலயு வந்து தண்ணிய ஊத் திட்டா எனக்கு எப்டி இருக்கு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னா அவருமே வந்து என்னன்னு கேட்கவே மாட்றாரு
எல்லாருமே இப்டிதா இருக்குறாங்கலா அட்ஜஸ்ட் பண்ட்டு போ கொஞ்ச நாள் தா தனியா எங்கன்னா போற போ வேண்டியதான தனியா வீடு பாத்துட்டு
நா என்ன உன்ன மாதிரியா தனியா போறதுக்கு நா வந்து பாக் கனு பாத்துதா அவனு என்ன பண்றது அப்டின்னு இருக்க
ஏனா இப்ப எல்லாருமே தனியா தா போறாங்க அதனால தா சொன்ன எப்டியோ மேரேஜ் ஆயி உனக்கு ரெண்டு மூணு வருஷோ ஆயிடுச்சு இனிமே தனியா போய்டு பாருங்க அவ்வுளோதா நீயு நல்லா இருப்ப நிம்மதியா இருப்பல்ல
ஆ எனக்கு ஐடியா இல்ல தனியா போறது என்ன சொல்றது இவர்ரு சொன்னா ஒத் துக்கு மாட்டுறாரு எனக்குமே என்ன சொல்றது அப்பப் போ அத சொல்லி டென்ஷன் பண்ண வேணா அப்டின் மட்டுதா இப்ப நனைக்கிற நானு
சேரி விடு நீயே டென்ஷனா பேசுற மாரிதா இருக்கு என்னன போட்டு செஞ்ச மட்டன்ல
ஆ மட்டனல என்ன போடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து மிக்சில என்னென்ன அரைக்கணும்னு தெரியுமா உனக்கு
எனக்கு தெரியாது அதா உன்கிட்ட கேக்கற
என்ன அதுதா பூண்டு மெளகு அதுக்கப்புறோ கொஞ்ச இஞ்சி கருவேப்பல கொத்தமல்லி
இருஇரு மெளகுல்லா அரைப்பீங்களா
மெளகு போட்டா கோல்டுக்கு நல்லது அதனால நா சேத்துப்ப மட்டன் கொழம்புல
ஓ அப்ப சூப்பரா தா இருக்கு எல்லா நல்லா சாப்ட்டாங்களா வீட்ல
ஆ நல்லா சாப்ட்டாங்க அம்மா வேர வந்தாங்க ரெண்டு வாட்டி போட்டுன்னு நல்லா சாப்ட்டாங்க இன்னிக்கு
சேரி சேரி அப்புறோ நாளைக்கு அந்த தோசைக்கு அப்டே வச்சுருவல அந்த மட்டன் தொக்க
ஆமா வெப்பே ஆனா எங்க வீட்டு கார் சாப்ட மாட்டாரு அம்மாக்கு வெச்சிருவே
சேரி சேரி அப்றோ வீட்ல ஃபோட்டோ ஃப்ரேம்லா எதோ போட்ற மாரி ஐடியா இருக்கா நா எ ஃப்ரெண்ட்ஸ் பண்றா அவ கேட்டுருந்தா கம்மி காஸ்ட்டு தா எதா வேண்ணா சொல்லு பண்ணி தருவா
அப்டியா எங்க ஆன்வர்சரி வருது இப்போ பத்து நாள் கழிச்சு நா வேணா பாக்கறே ஆனா கிஃப்ட்டு பண்ணலாந்தா இருக் க நானு ஃபோட்டோ ஃப்ரேம் தா பாப்போ எல்லானு
இல்ல இவ சூப்பரா பண்றா அந்த உட்டனெல்லா போடுவாங்கல்ல அந்த மாரி போட்டு தரா போல நல்லா டிசைன் மேக் பண்ணி தரா அதா வேணுமான் கேக்கறே உனக்கு
உனக்கு பண்ணி பாத்தியா நீ பண்ணிருந்தா அனுப்பு நா வேணா பாக்கறே எப்டி பண்ணிருக்காங்கன்னு
நானே இப்ப தா சொல்லிருக்க அவகிட்ட இன்னு ஒரு மாசோ ஆவுது நா சொல்லி இன்னு பண்ல பண்ணானா எனக்கு ஒரு ஐடியா வரு செரி அவ கம்மி காஸ்ட் தான பண்றா ச நூர்ருபா தா பண்றா செரி நல்லாவு பண்ணி தரா சொல்ட்டு தா உங்கிட்ட சொல்றே
அப்டியா நூர்ருபாவா பரவால்லயே சேர் நா பண் ற ஃபோட்டோ அனுப்புற நானு என்னன் பாக்கலா
சேரி அதா கிஃப்ட்டு கூட அவளே பேக் பண்ணி குத்துருவா அதுக்கு மட்டு ஒரு அம்பர்ருபா சார்ஜ் பண்ணுவா பறோ ஷிப்பிங் சார்ஜெல்லா என்னவோ வரு நெனைக்கறே மொத்தமா எவ்ளோ எர்நூர்பா கிட் ட வரு ஓகேவா உனக்கு
அதா நா நெனச்சே அது தா அப்டியே பேக்கிங்கு, லேபிள் அப் டியே வந்து அம்பது அம்பது ஏத்திருவாங்க சேரி பரவால்ல பண்ற ஆனா எப்டி பாத்துட்டு நெங் நெக்ஸ்ட் எதாத் கிஃப்ட்டுனா சொல்றே
சேரி சேரி நீ அதே மாரி ஃபோட்டோல்லா வந்து இந்த டபுள் டேப் ல ஒட்டிக்கோ அது அந்த மாரி தா அவ பண்ணுவா சிம்ப்புளா நம்ப ஆணிலா அடிக்க தேவல்ல வீடு அது அசிங்கமா இருக்குல்ல அதுனால் நீ அதெல்லா பண்ணாதென்னா
சேரி சேரி அப்டியே பண்ற உட்டன்லா பண்றாங்ளா?
ஆ உட்டன்ல சூப்பரா பண்ணுவா உட் டன்ல அப்டியே டிராயிங் மாரி ஸ்கெட்ச் மாரி வரஞ்சி பெயிண்டிங் ஒர்க் குடுத்து அதல்லா தெரியுல்ல கலர் கலரா அடிப்பாங்களே
ஆமா நல்லாருக்கு அது ப்ரவுன் கலர்ல சூப் பரா இருக்கு ஷேட்
ஆ அதே தா அதே தா பண்ணுவா அத ப்ரவுன்ல பண்ணிட்டு அவ பிளாக்ல வந்து அவு ட் லைன் மாரி குடுப்பா அது இன்னு சூப்பரா இருக்கு அப்டியே அட்ராக்டிவா பண்ணி குடுப்பா இன்னு கேட்டா ப்ளெட் இருக்குல்ல நம்ளோட ரத்தோ எடுத்து அதுல பெயிண்டிங் ஒர்க் மாரி பண்ணி பண்ணி தரா
அதெல்லா லூஸு தனமான இது அதெல்லா பெயிண்ட்லே பண்ணா போச்சி இதுக்கெல்லா ப்ளெட்டு குடு ப்பாங்களா யாராச்சி
இல்ல சில பேர்ல்லா பண்ணிக்கிறாங்கல்ல அந்த புதுசா மேரேஜ் ஆனவங் வந்து அவுங்க ப்ளெட்லா எடு த்து எதோ ட்ராயிங் மாரி பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தராங்க ஹஸ்பண்டுக்கு அது கொஞ்சோ சர்ப்ரைஸா இருக்குல்ல அதுனால் நா உனக் சொன்னே அந்த மாரி நீ பண்ண வேணா நா சொல் ற அவ அந்த மார்லா
பண்றா ஆ அப்டியா கேக்கவே அது பயமாருக்கு ப்ளெட்டு்ல்லா தர்ணுமா நா அப்பிட்லா பண்ண மாட்டப்பா எனக்கு ஸ்கெட்சி உட்டன்லே போது
சேரி சேரி மட்டன் எங்க வாங்ன அங்க இருக்கற கடையா
ஆி எங்க வீட்டுக்கார் தா வாங்கிட் டு வருவாரு காலைல போவாரு இந்த அஞ்சு மணிக்கு வாங்வாங்கல்ல அப்ப போய் வாங்னா சூப்பரா இருக்கு
அதா அது வாங்கனா கொஞ்ச ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல
ஆமா அது ஃபைவ் ஓ கிளாக் வந்து அப்பதா அறுத்துருப்பாங்க அப்ப போய் நம்ம வாங்கணும்னு வச்சுக் இப்ப சூப்பரா இருக்கு மட்டன் கொழம்பு எப்டி வச்சாலுமே நல்லா இருக்கு
சேரி சேரி சேரி ஓகே அப்புற நைட் என்ன ச செய்யற டின்னரு
டின்னரு செஞ்சு சாப்டாச்சு மட்டன் கொழம்பு இருந்துச்சு கொஞ்சோண்டு சட்னி மட்டு அரச்செ குருமா மாரி சட்னி இருக்குல்ல அத அரச்செ அவ்ளோதா
ஓகே ஓகே சேரி நாளைக்கு வீட்டுக்கு வரியா இங்க யாருமே இல்ல நானு தனியாதா இருக்கே
அப்டியா சேரி நா பாக்குறே என்னன் தெரிலியே எனக்கு நாளைக்கும் வேல இருக்கு நெரியா பூஜ போட்றாங்க பக்கத்து வீட்ல கூப்ட்டாங்க போய்ட்டு வரணு என்னன் பாத்துட்டு சொல்லவா
சேரி ஓகே ஆனா இது கார்த்திக மாசொல்ல ஐயப்ப பூஜ போட்றாங்களா
அப்டிதா நெனக்கிறே நா பெருசா அட்டன் பண்றது கெடையாது சரி கூப்ட் டாங்க ரொம்ப சரி போலா அப்டின்னு இருக்கன் நானு
எங்க அந்த தோட்ட இருக்குமே அது பின்னாடி ஒரு வீடு இருக்குமே பேக் சைடு அந்த வீடா
ஆமா அவங்கதா கூப்ட்டாங்க வந்து கூப்ட்டாங்க வாங்க அப்டினு சேரி போலா அப்டினு கனானு
தோட்டத்துல அந்த ரோஸ்லாம் வளருதா
ரோஸ்லா வளருது அதெல்லா எடுத்துதா சாமிக்கு போட்ற நானு
சேரி ஒனக்கு டைம் ஆகும் நெனைக்கிறே சேரி ஓகே பாருண்ணா
ஆமா ஆமா டைம் ஆயிடுச்சு தூங்கணு சரி பாய் செரியா
ம் பாய் பாய்